ஆ வணக்கங்க
நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கோ நீங்க
ம் நானு நல்லாருக்க
ம்
குடும்பத்துல எல்லாரு நல்லாருக்காங்க
ம்
சரி நீங்க வீட்டு எல்லா பராமரிக்கறதுக்கு கரெக்டா பராமரிச்சிக்கிறிங்களா செலவு செலவு பத்தி
ம்
செலவு கண்ட்ரோல் பண்ணி எத எப்டி செய்றிங்க வீட்டு ஸ்கூல் பீஸ்ஸு வியாபாரத்துல வர்ற பண்த்த எப்படி வெச்சு சிக்கனம் பண்றீங்க
ஆ நானா
அ
வர்ர வருமானத்த வெச்சு பசங்கள படிக்க வெக்கறது
மாசத்துக்கு இவ்ளோன்னு வருமா இல்ல வருஷத்துக்கு இவ்ளோன்னு வருமா
ம் மாசத்துக்கு இவ்ளோனுதா வே வேற எங்களது ஒரு மாசத்துக்கு இவ்ளோன்னு சொல்ல முடியாது ஒரு மாசசோ வரு ஒரு மாசோ அதிகமா வரு ஒரு மாசோ கம்மியா வரு
ம்
வியாபாரம் செய்யறதுனால வியாபாரம் எப்டி நடக்குதோ அந்த மாதிரி அந்த இ ச்சுன்னு எவ்ள நம்ம சிறு சேமிப்பு வைக்றங்களோ சேமிச்சு வெச்சு செலவு பண்றாங்களோ அந்த மாதிரி
ம் சந்தைக்கு வர வாரத்துல எவ்ளோ செலவாகு
ஐநூரூபா ஆகு
ஒரு ஐநூறு ரூபா செலவு பண்ணுவீங்களா ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்ர ஆயிரோ ஆயிடுமா
ம்
அப்பறமா மாசோ மளிக செலவு
கரெக்டா அதுவே அப்பப்ப வாங்குவோ ஒரு அஞ்சாயிரமாச்சு ம் அப்பப்ப பட்ஜெட் எப்டியோ அது மாரி வாங்குவோ
டைமா எவ்ளோன்னு சொன்னீங்ன்னா
கொறஞ்சளவு அஞ்சாயிரமாச்சு ஆகு
ம் வாடகைக்கு ஒரு அஞ்சாயிரமா
ஆமா
மாசத்துல ஒரு பன்னெண்டாயிரமா பன்னெண்டாயிரோ பதிமூணாயிரோ ஷேர் பண்ணணு மாசத்துக்கு வருமானோ
ஆமா அதுக்கு அப்றோ பசங்களோட மருத்துவமனை செலவு நம்ப பிள்ளைகளோட படிப்பு படிப்பு செலவு
மருசு வருசு மாச வருமானோ ஒரு இருவதாயிரம் இருந்ததா சமாளிக்க முடியு
ஆமா ஒரு இருவது இருவத்தஞ்சாயிரோ வச்சு இருந்ததா சமாளிக்க முடியு
குடும்பத்த சமாளிக்க ஒ முடியு அதாவது நீங்க எங்கயாது சுற்றுலா சென்று போயி ஃப்ரீயா பாத்துட்டு வந்துட்டு வந்துருக்கிங்களா
ஆ போயிருக்கோ
சுற்றுலா
சுற்றுல எல்லா போயிருக்கோ அ போயிருக்கோ எங்க ஊர் பக்கத்துல ஒரு டேம் இருக்கு
ம்
அந்த டேமுக்கெல்லா நெறையா போயிருக்கோம்
என்ன டேமு
அது கே ஆர் பீ டேம் ம்
ம் அப்பறமா வேற பக்கோ எதுவு இல்லைங்ளா
பக்கல்லா அது இல்ல அதுதா இருக்கு ஆ அந்த மாதிரி பசங்கள கூட்டிட்டு போவோ பசங்க நல்லா ஃப்ரீயா விளையாடுவாங்க வருவாங் வருவோம் டேமுக் பொய்ட்டு வர வழியில தா சில்ரன்ஸ் பார்க்கு
ம்
அதல்லா பாத்துட்டு வருவோ உங்க ஊர்ல எதாச்சு இருக்கா அந்த மாதிரி
ம் எங்க ஊர்லயு இருக்கு அதுக்கு நாங்களு பக்கமாதா
ம் நீங்களும் போவீங்களா
நாங்களு நென்ச்சா போயிடுவோ கோயில் கொளம்னு
ம்
நா விருப்பப்பட்ட நேரத்துக்கு போய்டுவே
ம்
அதிகமா கோயில் சுத்துவோ
ஆ
டேமுக்கல்லா சின்ன பசங்கல கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு அந்த அளவுக் கிதுல்லன்னா
வேற டூர் எல்லா எதாச்சு போயிருக்கீங்களா சுற்றுலா மாரி
ம் எல்லாமே போவேனே நானு
ம்
எந்த கோயில் கொளம்
ம்
நா நல்லா ஃப்ரீயா கோயில்னாவே அதிகமா போய்டுவே
கோயிலுனா
ம் ஆமா நான் அதிகமா கோயில் சுத்தற்து அதிகோ
எந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க ரீஸன்டா
ஆஞ்சுநேயர் கோவில் போவே
இங்க பக்கத்துலேவா இல்ல வெளி ஊரா
பக்கத்துலயே இருக்குது கொஞ்சோ தூர தா ஒரு ஒரு ஒன்ற ஒரு கிலோமீட்டர்ல ஒ இருக்குது
ம்
வாரத்தில ஒரு நாள் அப்டி போவே
ம்
அதுவு மன அமைதி கொசரம் போவே
ம்
சாமி கும்பிடுவே அப்போதா எனக்கு வாரத்துல ஒரு நாள்னா போனாதா போன மாதிரி இருக்குது மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க
ஹாஸட்டுங்களா
ஆ ஆ
சவுண்டே இல்லாதனால ம்
சேர் சேர்
டவரா போயிட்ச்சோன்னு நெனச்சே சரிம்மா கோயிலுக்கு போவன் நான்னு அதிகமா நீங்க எப்டி கோயில்க்கு போவீங்களா
ம் வாரத்துக்கு ஒரு நாள் போவோம்
ம்
ஏதாச்சு பண்டிகை நாள் அது எல்லானா போவோம்
ம்
இதெல்லா போ கோவிலுகெல்லா போவோ சுற்றுலாவு வெளியூர் கோ ட்ரிப்பும் போயிருக்கோ
ம்
ஆ திருச்செந்தன் திருச்செந்தூர் முருகன் கோவில் போயிருக்கோ
ம்
அங்கல்லாம் போயிட்டு வந்த இதுல நல்லா அனுபவம் நல்லா இருந்தது
மன அமைதிய இருக்கும்
ம்
நானு அதே மாதிரி தா மன அமைதிக் கோசரம் தா கோயிலுக்கு போவே நானு
ம் சுற்றுலா டூருக் போனா ஆனா பசங்களோட எல்லா ட்ரிப்பு போனா ரொம்ப ஜாலியா இருக்கு பசங்களோட ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரிப்பு போனா லீவ் சம்மர் லீவ் கெடச்சா
ம்
பசங்கள கூட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் டூரு போயட்டு அப்டி
ம்
நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோ
ம் சரி சரி
அந்த மாதிரி நீங்க போயிருக்கீங்களா
நான் ஆரம்பத்தில அதிகமாக கெடையாது
ம்
இப்ப ஏதோ மூணு வருஷத்துல அந்த மாதிரி இப்டி போயிருப்போம் நாங்களு போயிருப்போம் ஒரு டைம் ரெண்டு டைம் போவோ அதிகமா கெடையாது
ம்
ஆமா ஊட்டி கொடைக்கானல் எல்லா ஒரு டைம் போயிருக்கறே சொந்தக்கார வீட்டுல கில் அப்ப தங்கியிருக்கற
ம்
ஒரு மூணு நாள் சூ டூர் பாத்துருக்குற அப்போ நல்லா நிம்மதியா சுத்தி ரசனையோட அழக ரசிக்கிறதுலல்ல நானு ஆமா நானு அதிகமா அழகை ரசி இயற்கைய ரசிப்பங்க ஆமா அப் போயி்ட்டு வரும்போது ஒடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஒரு வாட்டி
ம்
அதையூ சமாளிச்சிட்டு வந்தோ அனா நல்லா இருக்கு வெளிளெல்லா ரொம்ப தூரோ ட்ராவல் பண்ணா எனக்கு உடம்பு முடியாம் போயிடுத
ம் எத்தன நாள்ல போனைங்க
ஒரு மூணு நாள் நாலு நாள் போனோ அந்த நாலு நாள்குள்ளேயே ஒடம் நல்லாம் போயிடுச்சி எனக்கு
ம் ஆ
அனால அதிகமா சுத்தறது எனக்கு கஷ்டோ என்னால் முடியரதுல்ல
ம்
கிட்டியே இருக்குற கோயிலு சின்ன சின்ன கோயிலு அதன்னா கொஞ்சோ ஃப்ரீயா இப்டி போய்ட்டு போய்ட்டு வந்துருவ வாரத்துல ஒரு நாளு
ம்
அந்த மாரி போயிட்டு வரணு நெனைப்ப என்னால் முடியுது அவ்ளதா அதனால போயிட்டு வந்துடுவ
ம் காவேரிக்கி ஒக்கே நேக்கள் எல்லா போயிருக்கீங்களா
ம் போயிருக்க
அ அதுல அங்க போனாங்கன்னா போட்டிங் எல்லா நறைய நல்லா எ எ என்ஜாய் பண்ணுவோ போட்டிங்
ம் ம் ம் போட்டிங் எல்லா நா ஒரே ஒரு டைம் போயிருக்க
போட்டிங் போனங்ன்னா அந்த நீர்வீழ்ச்சி கிட்டவல்லா எடுத்துட்டு போவாங்க கூடிட்டு அது ரொம்பா நல்ல இருக்கு அது அது ரசிச்சி பா க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ போயிருக்கோ அந்த ஆ போயிருக்கோ நீர் வீழ்ச்சி கிட்ட போயிட்டு படகுள அந்த தண்ணி கீழ வீல்ற எடத்துல போயிட்டு நல்லா கூட்டிட்டு போவாங்க கிட்ட
ம்
அது ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறத்துக்கு
ம் ம் நீச்சல் தெரியுமா உங்ளுக்கு
இல்ல எனக்கு தெரியாது எங்க பசங்க ரெண்டு பேரு பண்ணுவாங்க நீச்சல் அடிக்றாங்க
அத அதனால தா தண்ணிய ரொம்ப ரசனையோடரச்
ஆமா
போட்டிங் போறதுன்னா ரொம்ப இஷ் டோ அவங்ளுக்கு ம் ம் ம்
அப்புறமா மீன் வட ரொம்ப நல்லா இருக்கு ஒகேனக்கல்ல
உம் பரவாயில்ல உங்களுக்கு நீச்சல் தெர்லன்னு புள்ளைங்களுக்கு கத்து குடுத்துருக்கீங்க
ஆமா அந்த லீவுல எல்லா கத்துக்கினாங்க அவுங்களாவே அதெல்லா இருக்கணு தெரியனு பசங்களுக்கு அப்பதா கொஞ்சோ தை எங்க போனாலும் வந்தாலும் அதெல்லாம் ஒரு இது மாதிரி
ஆமா மா அது வரைக்கு குட் ஹாபிட் நம்மள்து தெரியாதது கூட பிள்ளைங்க கத்து கொடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் தா நல்லது தா
உம்
அப்படித்தா இருக்கணும் உங்களுக்கு தெரியலன் பிள்ளைங்களுக்கு கத்து குடுக்காம இருந்தீங்கன்னா அத நீங்க ரொம்ப ஓ புத்தி கொஞ்சோ கம்மி ரொம்ப மந்தமா இருக்குரிங்கன்றது அர்த்தம் இப்ப கத்து குடுத்து குடுத்ததுனால பரவாயில்ல நீங்க ஒரு
பத்துக்கல நம்ம பசங்களாச்சும் அடைக்கணும்ன்ட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்து வந்த ஒரு வாரம் மாசமா நல்ல கிணத்துல குதிச்சு நல்லா நீச்சல் கத்துக்கிட்டோ நாங்க ரெண்டு பேருமும்
உம் ரொம்ப நன்றி நம்ம தெரியாதது கூட பிள்ளைகள் கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் அது ரொம்ப நல்லது நல்ல விஷயம்தா ரொம்ப நன்றி
சரிமா நன்றி
ப முடிஞ்சிருச்சு வச்சுடுர மா